நல்லா இருக்கீங்களா ங்க
ஹா நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க சாப்பிட்டீங்களா ஆ ஆமாங்க நாங்க கோழி பண்ண வச்சிருக்கோம் அதுக்கு வேலை செய்யிறதுக்கே சரியா இருக்கு டைமு அதுங்களுக்கு காலையில பண்ணன்றதுனால நிறைய இருக்குங்களா கோழி இப்ப ஒரு கோழின்னா ஒரு கோழி ரெண்டு கோழின்னா நமக்கும் அந்த இதுல அடைச்சு வச்சுட்டு கூட மாரி இருக்கும் கூடாரத்துல அடைச்சு வச்சு காலையில ஆனா தொறந்து விட்டா அதுக்கப்புறம் அதுங்க போய் வய பக்கத்துல அந்த செடி கொடிங்களிட்ட போய் மேய்ச்சிட்டு வரும் ஹ ஏதாவது இறத்தேடி தீனி சாப்பிட்டுட்டு அ எதயாவது அ சாப்பிட்டுட்டு வந்து தண்ணி வச்சு நாங்க வீட்லயுமே தண்ணியும் அரிசி இருக்கும் அது பொழுது இறங்குனோனே வந்து அடைஞ்சுக்கும் இது பண்ணன்றதுனால நம்ம வெளில எல்லாம் எங்கேயும் விட முடியாது இல்லங்க அதுனால அங்கேயே வேலை சரியா இருக்கு அதுங்களுக்கு தண்ணி வைக்கிறது தீனி போட்டுட்டு அப்புறம் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்றது இதுவே நேரம் சரியா இருக்குங்க
ஓ நாட்டுக்கோழி இப்ப நீங்களும் பிராய்லர் கோழி வச்சிருக்கீங்களா
நாட்டுக்கோழி தாங்க வச்சிருக்கறோம் பிராய்லரும் இருக்குங்க இப்போ தான் கறி விலை எல்லாமே அதிகமிருச்சு நாட்டுக்கோழி தான் நாட்டுக்கோ பிராய்லரை விட நாட்டுக்கோழி கொஞ்சம் காசு அதிகங்க ஏன்னா இது வந்து பாத்திங்கன்னா நைரைய ஸ்டேன்த்து இருக்குது உடம்பு பெண்களுக்கு பத்திக்கன்னா பூ பிறகு பா பஸ்ட்டு ஓன்பது நாள் பாத்திங்கனா நாட்டுக்கோழி அடிச்சு அ அத ஒரு ரசம் மாதிரி வச்சி குடுப்பாங்க அந்த ரசம் குடிச்சா இடுப்பு வலி சரியாகுங்க அது இல்லாம பொதுவாவே வந்து எல்லாருமே சாப்பிடலாம் நாட்டுக்கோழிய அந்த சூப்பு வச்சு குடிச்சோன்னா நம்மளுக்கு நிறைய சத்து இருக்குங்க எலும்புக்கெல்லாம் நல்லா பலம் கிடை க்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா வந்து பெண்களுக்கு தான் அதிகம் இது ஹ என்னன்னு பாத்தீங்கா
ஹலோ
இப்ப இது மிளகுத்தூளும் மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டு அதை வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கி நா நாட்டுகோழி வந்து நல்லெண்ணெய்யில தான் அந்த நல்லெண்ணய் ஊத்தி கடுகு போட்டு
அப்படிதான் செய்வீங்களா சேரி சேரிங்க நாங்க வந்து நாட்டுக்கோழி வளர்த்துறங்க நாட்டுக்கோழி வந்து நீங்க சொன்ன மாதிரி பண்ணையா வளர்த்தல நாங்க கொஞ்சம் வீட்டுலதான் வளர்த்துறோம் வீட்டுல வளர்த்தும் போது நான் ஒரு பஸ்ட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேங்க கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சிருக்கேன் கேக்குதுங்களா
கேக்குதுங்க
நான் இப்பதான் கோழி வளர்த்த ஆல ஆரம்பிச்சிருக்கேங்க நீங்க பண்ணையா வச்சிருக்கீங்க நாங்க ஒரு ஒரு இருபது கோழி இப்பதாங்க வளர்த்த ஆரம்பிச்சிருக்கோம் சின்ன சின்ன குஞ்சுகள் எல்லாம் வாங்கீங்க நாங்க கோழி பெரிய கோழி ஸ்ட் வாங்கலீங்க சின்ன கோழிக்குதான் வாங்கணும் சின்ன குஞ்சு சின்ன குஞ்சுக்குதான் வாங்கி விட்டுருக்கோம் இப்ப வந்து சின்ன ஒரு மூடி வைக்கிற மாதிரி சின்ன ஒரு இடத்துல தான் வச்சிருக்கோம் ஆனா அந்த இலைகளலெல்லாம் பக்கத்துல இருக்கிற இலைகள்லாம் ஒரு பெரிய வலை மாதிரி போட்டுங்க தோட்டத்துக்குள்ள அந்த வலக்குள்ளேயே விட்டுட்டேங்க வெளியில போகாம ஏன்னா காக்கா இதெல்லாம் தூக்கிட்டு போயிரு ட்ட போடு செடி புல்ல எல்லாம் கிடைச்சதுன்னா எடுத்துட்டு வந்து போடுவங்க கரையானு கொஞ்சம் கிடைச்சாலும் எடுத்துட்டு வந்து போடுவேன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிச்சிருக்கோம் சரி நீங்க நிறைய வச்சிருக்கீங்கள உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் தெரியனு சொல்லிதான் கேக்கலாம்னு கூப்பிட்டேன் உங்களுக்கு
ஆமாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பிராய்லர் கோழியும் நாங்க வச்சிருக்கோங்க ஆஹாயஹ பிராய்லர் கோழி வந்து என்ன நாட்டுக்கோழிக்கும் பிராய்லருக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து நாஹ பொதுவா வளர்றது வந்து ஆறு மாசமாகும் அந்த கோழி பெருசாகிறது இத பிராயிலர் வந்து இன்ஜெக்க்ஷன் மூலியமா போடுறனால அது மூணு மாசத்திலயே பெருசிருங்க என்ன பெருசா நாட்டுக்கோழிக்கு நாட்டுக்கோழி வந்து சுவை கம்மியா இருக்கும் பிராயலர்ல வந்து சுவை கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா நாட்டுக்கோழி வந்து சக்க மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இதே பிராயலர் அவ்ளோ சத்து கம்மி தாங்க என்ன நாட்டு கோழியினு பொதுவா எடுத்துக்கிட்டு புரோட்டன் அதிகமா இருக்கு அது ஒரு பெனிபிட்டு ஆனாமத்தபடி இடுப்பு ஒலிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி தான் குடுக்கணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா முட்டை வந்து பெண்களுக்கு ரெகுலரா டெய்லியும் வந்துமே முட்டை கொடுக்கலாங்க ஏன்னா முட்டை முட்டையில வந்து அந்த முட்டையோட மஞ்ச கருவுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்ஹ இது விட்டமின் டி இருக்கு விட்டமின் டி வந்து பெண்களுக்கு இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு முன்னெல்லாம் மக்கள் வந்து வேலை வெளியில வந்து வெயில்ல அதிகமா அத வேலை செஞ்சாங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிலே ஒரு சிலர் வந்து பாக்குறது பாக்கறது இல்ல இ வெயில் இருக்கிற சுச்சிவேசன் சூழ்நிலை வந்து அவங்களுக்கு சரியா அமையறதுல்ல அப்படி இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விட்டமின் டி குறைபாட்டால ரொம்ப பாதிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ல்லாம் வந்து டெய்லி ஒரு டெய்லி ஒரு முட்டையோ அல்லது ரெண்டு முட்டையோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டை நாட்டுக்கோழி முட்டையா இருந்தாலும் பரவாயில்ல பிராய்லர் முட்டையா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா முட்டையோட மஞ்சக்கருளை தான் அதிகமா இருக்குங்க உங்களுக்கு தெரியுங்களா
ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தான் டெய்லியூம் முட்டை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுதான் அது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கறவங்காம் டெய்லியும் முட்டை சாப்பிடணுங்க எங்க குழந்தைய வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க அவங்க டெய்லியும் முட்டை வேக வச்சுதான் குடுக்கறங்க நாட்டுக்கோழி முட்டை அதிகமா கிடைக்கறிறது இல்லைங்க நீங்க சொன்ன மாதிரி மாதிரி பூப்பயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் முட்டை நாட்டுக்கோழி முட்டை தரணும்னு சொன்னீங்கள அதை நாங்க செஞ்சோம் எப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை எங்க பாப்பாக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டையை உடைச்சு அது குடிச்சுட்டுங்க பச்சை முட்டையே குடிச்சுட்டு வெற வாயில அது கூட நல்ல முட்டையோட நல்லெண்ணைய் செக்குல ஆட்ட நல்லெண்ணெய் ஊத்தி டெய்லி கொடுத்தோம் அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுத்தாங்க அந்த மாதிரி கொடுத்தா வந்து பிற்காலத்துல அந்த குழந்தைய வந்து வளரும் போது பிற்காலத்துல வந்து அவங்களுக்கு எலும்பு வந்து நல்ல ஸ்ட்ராங்கா ஆயிருங்களாமா நல்லா வலுவடஞ்சிட்டு உங்களுக்கு பின்னாணி வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வழி இல்லாம வயசு ஆனாலும் எலும்பு மூட்டு தேய்மானம் இல்லாம இருக்குன்னு சொல்லிதான் அப்ப அப்பவே கர்பப்பைய எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்களா பிரச்சனையும் இருக்காது அதுக்காகந்த முட்டைய பச்சை மட்டையை குடிச்சட்டு நல்லெண்ணெய ஊச்சி அதையும் கொடுக்க சொல்றாங்க நல்லெண்ணய பார்க்கபோது அதுல எள்ளு இருக்கு மில்லங்க எள்ளு செஞ்சது தானே அது வந்து கற்ப பைக்கு வந்து நல்ல வளுவு கொடுக்காமா அதுவும் முட்டை கொடுக்கும் போது ரொம்ப நல்லது அதுக்கு முட்டை யூஸ் பண்ணி அப்புறம் அப்பந்து டெய்லியும் முட்டை கொடுத்துட்டே தான் இருக்குங்க நாட்டு கோழி முட்டை அதிகமா கடைக்கறிறதுல்ல கிடைச்சப்ப அதை குடுப்பேன் அப்புறம் இந்த கோழி முட்டை தான்ங்க குடுக்கறன் இப்ப நான் பொதுவா வளர்த்துறதே என்ங்க குழந்தைளுக்காகான் முட்டை டெய்லி குடு இருக்கறக்காகத வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கறியும் வந்து நாங்கள் எங்க குழந்தைங்க வந்து பிராய்லர் கோழி வந்து சாப்பிட மாட்டாங்க நாட்டுக்கோழி தான் நாங்கள் பக்கத்துல ஒரு தோட்டத்துல இருந்து வாங்கிட்டுருக்கோம் சரி நம்ம வளர்த்திக்கிட்டோம்னாஹ் நம்மளோடதுல கோழியே எடுத்து கொடுத்துக்கலாம் முல்லுங்க அதுக்காக தான் வளர்த்திட்டு இருக்கோம் நான் இப்போ நோய் எதிர்ப்பு சத்தி வர்ரதுக்காக இப்போ மழ வர வந்துருச்சுனுங்க அதனால கோழிகளுக்கெல்லாம் சளி பிடிக்கும் இந்த வெள்ளை கிளைச்சல் அந்த மாதிரி வருங்க அதுக்காக நான் என்ன பண்றேங்கன்னாஹ் குப்பைமீனி தழ வேப்பம் கொழுந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி கீழா நெல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சிங்க நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சாப்பாடு வச்சு சாப்பாட்டை வந்து நைட்டு சாப்பாடு வச்சுட்டுங்க இந்த த இந்த இலத்தலையெல்லாம் உள்ளே நல்லா கலக்கிடுவேங்க கலக்கிட்டால் கா நைட்லேருந்து காலையில் வரைக்கும் அது நல்லா உறிஞ்சக்குங்க சாப்பாடு அந்த மூலிகை தலையல்ல காலையில எழுந்துருஞ்சு கோழிக்கு குஞ்சளுக்கு போட்டு சாப்பிட்டுக்கங்க சாப்பிடும் போது உங்களுக்கு இயற்கையாவே குடுத்துட்ட இந்த செயற்கை மருந்து மெடிசின்ஸ் எல்லா எது குடுக்க இந்த நாட்டு மருந்தே கொடுத்துட்டோம்னா அதுக்கு எந்த நோயும் வராது அந்த மாதிரி நீங்கசெஞ்சிருக்கிங்கலா
அப்படிங்களா இல்லலைங்க தெரியல இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ந அந்த மாரி பண்ணுலதுங்க அதே மாரி நீங்க சொன்ன மாரி அதோட பயன்கள் சொன்னீங்க இன்னோன்னு வந்து நாட்டுக்கோழினால வந்து எந்த தீமையும் கெடையாதுங்க ஆனா வந்து பிராய்லர் கோழினால தீமைகள் ருக்கு தெரியுங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த பிராய்லர் கோழி குடுக்கறது அந்த கெமிக்கல் மூலியமா தானே ஊசி போட்றாங்க அந்த அந்த அந்த வந்து டேஸ்டா இருக்கிறதுனால குழந்தைங்க எல்லாம் வந்து விரும்பி சாப்பர்றாங்க இது பெண்களுக்கு சின்ன குழந்தைங்க பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப சீக்கிரமாவே பூ பெய்திடுறாங்க அது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயங்க அதனால வந்து நம்ம பிராய்லரை தவிர்த்து நாட்டுக்கோழி முடிஞ்ச அளவு நம்ம வந்து சின்ன இப்ப இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு பசன்களை பொறுத்தளவு எந்த பிரச்சனையும் கிடையாது பெண் பிள்ளைகளுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கோழி குடுக்கறதே நல்லதுங்க நாட்டுக்கோ நாட்டுக்கோழி வந் வந்து உடம்புக்கு நல்லது பிராய்லர் குடுக்கலாம் எப் மாசத்துல ஒரு ஒரு டைம் இல்ல ஹ ரெண்டு டைம் குடுக்கலாம் மத்தபடி ரெகுலரா குடுக்கறத வந்து கம்மி பண்ணிக்கணும்
கண்டிப்பாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தான் இப்போ அதிகமாவே நான் டெய்லியுமே சில பேர் எல்லாம்ங்க சீக்கிரம் அதை எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க அது ரொம்ப கெடுதல் தான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் எடுத்து சாப்பிலாம் ஆனாஅது அதாவது வெஜிடபிள்ஸ் காய்கறி மாரி ஆயிடுச்சுங்க அதாவது நா சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் டெய்லி சிக்கன் இல்லாம நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் சப்பாத்திக்கு ஆகட்டும் எதா இருந்தாலும் சிக்கன் கிரேவி அது கிரேவி ஆகும் இல்லனா அப்படிய ப்ரை பண்ணி வறுத்து செய்யறது ஏதோ ஒண்ணுங்க ஆனா டெய்லியுமே செய்றாங்க எப்படிதாங்க சாப்புறாங்க தெரியலீங்க
ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சிக்கன் வந்து டெய்லி சாப்டாலும் இப்ப ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா புரோட்டீன் அதுல நிறைய இருக்கனால ஜீரணமாகாது ஜீரணமாகல அப்படின்னா அவங்க நிறைய அது ஜீர்ண ஆறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து அப்படிங்கும் போது நல்ல நெறைய தண்ணி குடிக்கனுங்க இல்லாட்டி ன்னு வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கே சிக்கன் சாப்ட்டா வயி பசி யடுக்காது வயிறு உப்புசமாருக்கும் அது வந்து புரோட்டின் அதிகமா ருக்கிறநால தான் அதனால எந்த அளவுக்கு தண்ணி குடிக்க முடியுமோ இந்த அளவுக்கு தண்ணி குடிச்சா தான் அது கொஞ்சம் சீக்கிரம் ஜீர்ணம் ஆகுங்க
ஓ அப்டிங்லா சேரிங்க சேரிங்க நம்ம கோழிகளாம் கத்திட்டு இருக்குங்க நான் போய் பாக்க போறங்க
சே ஆ சேரிங்க
சேரி வச்சிர்றங்க